ஹலோவ் ஹலோ கேக்குதுங்ளா
ஹலோ
ஆ ஹலோ
லோ
ஆ எனக் கேக்குது உங்களுக் கேக்குதுங்ளா
ஆ இருங்க இருங்க அலோ
ஆ எனக் கேக்குது
ஆ சொல்லுங்க
அ எப்டி இருக்கீங்க நல்லாருக்கீங்களா
ஆ நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லார்க்கேங்க சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டுட்டோ
உஆ
ம் இன்னைக்கு எத சும்மா டைம் பாஸ் பசங்களுக்கு தா சாப்பாடு இப்போ தா தோச ஊத்தி குடுத்துட்டு இப்பதா உட்காந்துட் இருக்கே
சேர் சேரிங்க எல்லா அனைவரு நலமா
எல்லாரு நலம் எல்லாரு நல்லாருக்குறோ
சேர் சேரிங்க ன்னு சாப்ட்டீங்களா இல்லையா
இல்ல இன்மேட் தா சாப்புணு பசங்களுக்கு தா இது பண்ணிர்க்கே நா இன்மேட் தா சாப்பணு
சேர் சேரிங்
ம் நீங்க சாப்ட்டீங்களா என்ன சாப்பாடு
ம் மா என்னங்க நா சாப்ட்டே ப்ரோட்டா சாப்ட்டே
மொரோட்டா ஆ சர் சர் சர் ஓகே
என்னா பண்ணிட்ருக்கீங் ஒர்க் போறீங்ளா இல்ல
இல்லல்ல சும்மா வீட்ல தா ஹவுஸ் வொய்ஃப்பு சும்மா இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தா போட்டுட்ருக்க
ஆ
ஆ சும்மா இப்பதா கத்துட்டே அ
அ
எனக்குதா என்னோட ப்ளவுஸ்க்குதா இப்பதக்கி போட்டுட்ருக்க வீட்லதா இருக்க வெளியிலல்லா ஒர்க்லா பண்ல வீட்லதா இருக்க எனக்கு ஒரு பைய ஒரு பொண்ணு எல்லா ஸ்கூல் படிக்கிறாங்க
சேர் சேரிங்க
ஆ நம்ம வீட்லதா இருக்குறோ நீங்க வொர்க் பண்றீங்ளா
ஆ ஆமா நா பி பி ஓல இருக்கங்
ம் சர் சர் சர்
ம் நீங் ஃபேஸ்ரது அப்டி லோவா கேக்குற மார் இருக்கு எனக்கு
என்னோட வயசா
ஆ இல்ல வாய்சே அப்டிதா தானா
தெரிலயே என்க்கு எல்லா எ வாய்ஸ்லா
இன்னு காணு
என்னோட வாய்ஸ்லா லோன்லா இல்ல நா கப்ஸ் சவுண்டா தா பேசுவ
அ சேர் சேரிங்
நீங்க என்னா ஊரு நாங்க ஓசூர்
ஓசூர் நாங்க கோயமுத்துருங்க இப்போதிக்கு
ஓகோ கோயமுத்தூர் இப்போதிக்கு கோயமுத்தூர்னா அப்புறோ
அப்பறோ ஏதோ ஒரு ஊர் மறுபுடி போ வேண்டிதா
மேரேஜ் ஆச்சுங்ளா
இல்லங்க
ம் சேர் சேர் சேர் சேர் சும்மா இது பாட் டைமா பண்ணிட் இருக்கீங்ளா
ஆ சொன்னங்க இதா ஃபஸ்ட் கால் ஃபஸ்ட் கால் பேசின அது சோ அப்டியே விட்டுட்ட இப்ப நா ரொம்ப நாள் கழிச்சி இப்பதா மறுபடியு லாகீன் பண்ற
ஆ ஒன்னு பிரச்சன இல்ல ம் ஓகே ஓகே ஓகே
கேக்லங்க
ம் ஓகேங்க பரவால்ல ஓகே
அ அ வீட்லலா என்ன பண்றாங்க
வீட்ல எல்லா எங்க ஹஸ்பண் கம்பெனி ய ஒரு அப் இதுல ஒர்க் பண்றாரு
அ
ஆ நா ஹவுஸ் ஒய்ஃப் தா பைய வந்து சிஸ் படிக்கிறா ம் பாப்பா தேடு படிக்கிறா
சேரி சேரிங்க
நாங்க வீட் வீட்டுலதா இருக்கிறோ சும்மா போர் அடிக்குது வேற எதுவு இல்ல சும்மா ஒர்க் போடுவ வீட்டு வேல பாப்ப அவ்ளோ தா
சேரி சேரி
ம்
ஹவுஸ் ஓசூரே தாமா நீங்க
இல்ல நாங்க நேட்டிவ் சிதம்பர சிதம்பர பக் க்க ஆ சிதம்பரம் ஆ கடலூர் நெய்வேலி அந்த சைடுனாங்க ம் ஓகே ஓகே நீங்களே சமைச்சி சாப்புடுவிங்களா இல்ல எப்டி நீங்க கடையில சாப்ட்டுக்குறீங்களா
டெய்லியு கடையில தாங்க சாப்டுவ
அப்டிங்களா ஏ அப்டியே உடம்பு இதாவுங்கல நீங்களே சமச்சு சாப் பில்லால
இல்லங்க மேன்ஷன் டைம் இல்லன்னு அது ஒண்ணுதா அப்றோ மேன்ஷன் இன்ன ஓன்னு இங்க சமைக்க விட மாட்டாங்க சாபாட்டுக்கு நம்ம பீஸ் பே பண்ற மாரி இருக்கு அதுக்கு எட்டாயிரூபா தரணு அது ரொம்ப கஷ்டோ அதனால ம் மேன்ஷன் இதுனா மூவாயித்தி ஐநூறுவா அ மாஸ்த்துகு சாப்பாட சேத்தாலு ஒரு என்னா ஒரு ஆறு ஏழு ரூவா வருது து
ஆஆஆஆ ஓகே ஓகே
அசஞ்சர் கம்பெனி
ம் பாத்துர மாரி குடுத்து நீங்க அதுல இருக்குறீங்க
ஆஹ் இல்ல நம்ப தனிப்பட்ட முறையில எடுக் இருக்குறதா சமைச்சு சாப்புட பசங்க ஒன்னு செட் ஆவுல அதனால அப்டியே கடையுலயே சாப்ட்டுக்குற
இல்ல இல்ல அது அந்த மாரி எல்லா அது பண்ணிக்காது இன்னொன்ல சமச்சு சாப்புடுங்க ஹெல்தியானதா சாப் படுங்க உடம்ப பாத்துங்க ஏன்னா இப்ப பேச் சுல பேச்சுலர்ன்னு எல்லாமே வெளில ஃபுட் எல்லா வேண அவாய்ட் பண்ணிக்கீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்குளாவே எ தோ ஒரு க ஒரு கஞ்சி சாதமா இருந்தாலு வீட்டுலயே சமைச்சு சாப்புடுறது நல்லதுதான இல்ல சில பேச்சலர் பசங்குளுக்கு புடிக்காது தா இருந்தாலு உடம்புக்காக நம்ப செஞ்சுதான ஆகணு அதுக்காக சொல்ல வர இருக்கறதுலயே நமக்கு உடம்புக்கு நமக்கு நம்மளோடைய இது என்னன்னாக்கா நம்ளோடைய ஹெல்த் நம்ம அந்த வயித்துக்காக நம்ம கண்டதயு தின்னுட்டு நம்ம போக கூடாதுல்ல அதனால சொல்ல வர வேற ஒன்னு நீ எதுனு தப்பா நின்
இல்ல இல்ல அப்புல்லா இல்லங்க நானு சமச்சு சாப்புனு சேரினிப் பசங்க செட் ஆவுல செட் ஆயிடுச்சீனா அப்றோ ரூம் எடுத் ம் பண்ணிக்கலா சாப்பாடு எடுத்துக்கலானு
பசங்க கூட அப்டி தா இருந்தாங்க அப்றோ நா சொன்ன சொன்னே எல்லா கொஞ்சோ அவங்கவுங்களு ம் சேத் சா பாத்திரெல்லா வாங்கி சமச்சு சாப்ட எல்லா இதா ஆயிட்டா
சேரி சேரிங்க இப்ப ஹஸ்பண்டு என்ன கம்பெனில ஒர்க் பண்றாரு
நாங்க வந்து டெரக்ஸுனு ஒரு கம்பெனி ஓசூர்ல
டெரக்ஸ்ஸுனா
ஆமா
சேர் சேரிங்க
ஆ அங்க தா நாங்க ஒர்க் பண்றாரு
நா சென்னைலலா இருந்தே அங்கெருந்தே ஹூண்டாய் கம்பெனில கொஞ்ச நாள் இருந்தே அப்றோ அது ஒன்னு செட்டாவுல அதுக்கப்றோ தா மறுப்டியு மாறி இந்த மாரி வந்துட்டே
ஆ ஓகே ஓகே எதுலியு நெரந்தரமா ஒரே எடத்துலே இருங்க அதுதா நமக்கு கடைசி வரைக்கு நல்லது
அதலா கல்யாணத்துக்கப்றோ இருந்துக்கலாங்க
ஓகே ஓகே சுற்றுலா மாரி சுத்தி வாங்க
ஆமா
ம் ஓகே ஓகே ஓகே ம் கொஞ்சோ ஹெல்தியான ஃபுட்டாவே எடுத்துங்க செரியா நா ஒரு அக்காகூடோ சொல்லி சொல்றே ஒடம்பு கொஞ்சோ பாத்துங்க ஏனா பேச்சுலர்ங்கு போது ஆ ய ச ஆமா போ சாப்ட்டுட்டு போயர்ல்லா அப்டின்ற மா மாரி இது இருக்க கூடாது ஒடம்ப பாத்துங்க ச நல்லா சாப்டுங்க
இல்லங்க சாப்புறதெல்லா சாப்ட்ருவே டைமுக்கு எப்பயிமே என்ன கால்ல ஒரு நாலு இட்லி மதியோ எதாவ்து வெரைட்டி ரைஸ்ஸு நைட்டு எதாவ்து எதா ஒன்னு இருந்தா சாப்ட்ருவே
ம் நல்ல நட்ஸ் ஐட்டோல்லா வாங்கி நல்லா சாப்டுங்க ஏனா ஒடம்பு நம்ப ஹெல் தியா வச்சுக்குறது நமக்கு நல்லதில்ல நம்க்கு ஏனா இப்போ உள்ள ஃபுட்டுல்லா எல்லா பாய்சனாவே மாறுது அப்டிங்கம்போது நம்ம கொஞ்சோ நட்ஸ் ஐட்டோல்லா கொஞ்சோ சேத்துங்க நல்லா சாப்டுங்க ஸ்ஸு அந்த மாரி சத்தான உணவுலா நல்லா சாப்டுங்க
மிக்சர் இருக்குமுல்ல நட்ஸ்ஸுல எல்லாமே கலந்த மாரி ஆ அந்த மாரி தா வாங்கி வச்சுருந்தே மறுப்டி வாங்னுன் நெனச்சிட்டே இருப்பே அப்றோ மறந்துருவே
மறந்துருது இல்லல்ல அப்டில்லா அது பண்ணாதீங்க நீங்க ஷாப் போறீங்னாக்க அது கண்டிப்பா இருக்கணுல பேச் ட்ல டேட்ஸு அந்த மாரி கிரேப்ஸு அந்த மார்ல்லா நறைய இது பண்ணி நல்லா சாப்டுங்க ஒடம்புக்கானது இது வந்து நம்பளா தா நம்ப ஒடம்ப நம்ளா தா கெடுத்துக்கறது நா அத இப்பதா உணர்றே நானு அப்பல்லா எனக்கு தெரில ஆ எதோ சாப் புறோ வயித்துக்கு சாப்ட்டா போது நம்ப எல்லாமே சாப்ட்டுட்டு நம்ப பாட்டுக்கு வயிற் நொம்புச்சா அப்டின்ற மா ரி வெளயாட்டுத்தனமாவே இருந்துட்டே இப்ப நமக்கு ஒ ஒ நமக்குன்னு ஒரு எதாவு ஒரு நோயி எதாவ்து வந்துட்டா தா அதோடைய நம்ப ஒடம்போடைய இது தெரிது நமக்கு ஆஸ்பட்லு போய் நம்ம காசு குடுத்தது இல்லாத மன கஷ்டமாவி அந்த மாரில்லா நறைய இருக்குது இப்ப ஃபுட்டுல தானே இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையே நம்பளோட உயிரே அதுலதாருக்கு வாழ்க்கன்றதோட உயிரே அதுலதாருக்குது நான் நெறையா அனுபவிஸ்ட்டே நெறையா டேப்லெட்டு, இன்சுலின் பண் றது நெறையா எனக்கான து எனக்கானது பட்ஸ் ம் மத்தவளுக் எல்லாருக்கு என்ன புடிக்குனு கேட்டு செஞ்சி தருவே ஆனா எனக்கானது எனக்கு செஞ்சிக்க எனக் புடிக்காது யாராது செஞ்சு குடுத்தா கொஞ்சோ சாப்பல்லா அப்டின்ற மாரி எனக்கு தோணு ஆனா எனக்கு யாரு செஞ்சு குடுக் க ஆளே இல்ல ம் எதோ எனக் ஒரு சுடு தண்ணி வெக்கணுன்னாலு நானே தா வச்சிக்கிறது செய்வாரு ஒடம் முடியிலானா பண்ணுவாரு மத்தபடில்லா அவரு காலைலே செவனோ கிளாக் போறாரு ஃபை தேட்டிக்குலா க் வராரு கால்லு வலிக்க நின்னுட்டு வேல பாத்துட்டு வந்து அவரையு வந்து நம்ப எதும் பண்ண டிஸ்டப் பண்ணக்கூடாது அப்டின்ட்டு நானு எது பண்ணிக்கற்தில்ல செரி அப்டின்ட்டு விட்டுட்றது
இப்ப அம்மா அப்பால்லா அவங்கல்லா எங்கிருக்காங்க
அப்பா அம்மாலா அதா சிதம்பரோ சைட்ல தா இருக்காங்க எங்க அப்பா அம்மா அ ஆமா நா தாய் மாமன தா கல்யாண் பண்ணிகிட்ட நானு அதனால ரெண்டு பேருமே அங்கதா பக்கத்து பக்கத்து வீடு தா அல்ல ஆமா ஆமா உள்ளூர்லே கல்யாண் பண்ணிகிட்டே அதனால எ ஆமா அவரு இன்ட்ரீவ் வந்ததுன்னு வந்தாரு அப்டியே வந்தோ பேட்ச் சுலரா வந்தோ அப்றோ தம்பி ஃபாமானா அப்றோ பாப்பா அப்டி யே பசங்க லைஃப இது பண்ணுன்ட்டே நாங்க இங்கியவே இருந்துட்டோ
சேர்
அவங்க தானே நம்ம ஒலகமே பிள்ளைங்க தானே அ ஆமா
எங் அப்பா அம்மா
அதனால அவங்க லைஃப கொஞ்சோ நல்லா ஆக்கு ஆமா அவங்க லைஃபு கொஞ்ச நல்லா கொண்டு போணுன்ட்டு அப்டியே பண்ணிட்ருக்கோ
சேர் சேரிங்க
ம் ஓகேங்க நீங்க ஒடம்ப பாத்துங்க நல்லா சாப்டுங்க ஹெல்த்தியான ஃபுட்டா சாப்டுங்க மேக்சிமோ ஹோட்டல்ல அங்கங்கனு சாப்பட்றத அவாய்ட் பண்ணுங்க ஏ தம்பிக் கு அப்பிடிதா நா சொல்வ
ம் ம்
அதனால நா சொல்றே அ ஒடம்ப பாத்துக்கோங்க நல்லா ஜாபு எந்த ஜாபா இர்ந்தாலு நெரந்தரமா இருங்க எதா இருந்தாலு பாத்துங்க பாத்து ஷேஃபா இருங்க ஆ ஓகே பாய்